எப்புடி நடக்குங்கிளா
தோழி நல்லா இருக்கீங்களா நா
ஆ நாங்களு நல்லமா இரு இப்ப இன்றய பதிவுல நம்ம வந்து தொழில் இருக்க பண்ணதே தோழி
ஆமா
அது மாரி வந்து இந்த வீட்டல எல்லா எங்க வீட்டுல எங்க அம்மாவே பத்தீங்கன்னா வச்சுக்கோ தோழி ஒரு அஞ்சு கோழி வச்சிருக்காங்க ரெண்டு சேவல் வச்சிருக்காங்க ஆ அடை வெச்சு ஒரு ப கோழி குஞ்சு வச்சிருக்காங்க என்னுடைய கொழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா நாட்டு முட்டைகள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அ அ எனக்கு கொஞ்சோ வந்து தோணுச்சு சேரி அம்மா அத வச்சு வளர்க்குறாங்களே நம்ம வந்து நகரத்தில் இருக்கிறதுனால இது வந்து செயல்படுத்த முடியுமானு ஒரு சந்தேகம் ஆனா நகரத்தில் இருக்கவங்களு என்ன பண்ணுறாங்க மேலே செட்டு போட்டுட்டு இந்த மாடியில வந்து என்ன பண்றாங்கன்னா கூண்டு கூண்டு வாங்கி பிராய்லர் கோழிகள் வாங்கி வளர்க்குறாங்க தோழி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
இல்ல நா அது மாரி கேள்விப்பட்டதுல்ல இப்போ நா நகரத்துல இருக் காங்கணா நம்ம அக்கம் பக்கத்ல ஒரு ஒரு தோப்பு அது மாதிரி எதவு ஒரு சின்ன தோட்ட அது மாதிரி இருந்தாலே நம்ம ஒரு நாலு கோழிய வாங்கி கண்டிப்பா விடலா ஏனா அந்த அளவுக்கு நம்ம இவ பொழங்குற ரொம்ப ரொம்ப வண்டி போற இடோ அது மாதிரி இருந்தா நம்ம கொஞ்சோ கஷ்டோ வளக்குறது கஷ்டோ கொஞ்சோ நம்ம ரொம்ப சிட்டியில இல்லாம கொஞ்சோ அவுட்டர்ல வந்து நம்ம பண்ணம்னா கண்டிப்பா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும்னு நா நா நெனக்குறே ஏன்னா எங்க வீட்லயு அந்த கோழி வளக் க்கற ஆளு அனுபவம்லா இருக்கு எனக்கு நானு கிட்டத்தட்ட முப்பது நாப்பது கோழி கிட்ட நா வளத்துருக்கே
அப்படியா சரி சரி நா எங்க வீட்லயு வந்து இருக்கு அத ஏ செயல்படுத்த முடியலன்னா எங்க அம்மாலா செஞ்சாங்ளா அதனால வந்து அத வந்து நம்ம ரெண்டு கொழந்த இருக்கதால செல்லு பிடிக்குனு சொல்லுவாங்க அதால்லா வச்சா கோழிக்கு அத வந்து எப்டி பாதுகாத்து நம்ம செய்யுறோன்னு தெரியாது அ உள்ளவங்கால அத மட்டு தா செய்ய முடியு அதனாலதா ஒரு யோசன நீங்க எதுவு செஞ்சுட்டுக்கீங்ளா ந
செல்லு புடிக்குன்னா அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு எல இருக்கு நம்ம வந்து அந்த எடத்த வந்து கோழி வளக்கறோனாலே ஃபஸ்ட்டு அந்த எடத்த நம்ம சுத்தமா பராமரிக்கணு அதுதா மெயினு இப்ப கோழிய வந்து நம்ம கூண்டுல அடைக்குறோ திரும்ப அந்த கோழிய நம்ம காலேல தொறந்து விடுறோம்னா அந்த எடத்த எல்லா நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறோ நம்ம அந்த எடத்துல மண்ண எல்லா கொட்டி வச்சோம்னா கொஞ்சோ நல்லா அந்த சுத்தம் பண்ணி வச்சோம்னா அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ இதெல்லா அம்மா செய்வாங்க தோழி அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூண்டுல வந்து ஒரு கப்புல்ல எடுத்துகிட்டு போய் மண்ண கொட்டி காலேலே கோழி வெளியேறுன கூட்டிக்கீட்டி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தண்ணி மாதிரி நாலு பக்கோ தெளிச்சுட்டு உப்பெல்லா போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா உம் நல்லாவே அத செய்றாங்க செஞ்சுட்டு இப்ப பராமரிக்குறாங்க எனக்கு வந்து என்னா ஆகுன்னா அத என்னால வந்து எ வீட்ல வந்து எனக்கு நகரத்துல இருக்கதுனால என்னால வந்து செய்ய முடியல தோழி
கண்டிப்பா இல்ல நீங்க நகரத்துல இருந்தாலு ஓங்களுக்கு வீட்ட இரு அருகில் ஏதவு தோட்டோ சின்ன தோட்டோ அது மாதிரி எதுவு இல்லையா
இருக்கு ஆனா இருந்தாலு என்னன்னா அது மெயினான எடத்துல இருக்கதுனால பாத்தீங்கன்னா என்னால வந்து செய்ய முடியல பக்கத்துல அக்கம் பக்கம் சண்ட அது கோழி வச்சிருந்தாலே சண்டதா முக்கவாசி பக்கத்துல ந பாத்தீங்கன்னா
ஆமா ஆமா அந்த பிரச்சனைகளு
ஆமா பக்கத்து வீட்டலலா கோழியே வச்சுக்க முடியாது நம்ம கெடுத்தல்ல இருந்து முன்னேறுவோன்னு பாத்தாலு பக்கத்ல இருக்கவுங்கிட்ட எதுவுமே நம்ம செய்ய முடியாதுல்ல அதனால இருக்கும்போது அப்டி இருக்கும் போது அப்டி என்ன பண்றது சொல்லுங்க நம்ம ஏதோ முன்னேறணு ஏதோ ஒரு வேல செஞ்சு பாக்கணு அப்டின்னுட்டு நம்ம ரெடியா இருக்கோ ஆனா பாத்தீங்கன்னா அந்த நாலு பக்கோ சண்ட சச்சரவுனால ஒரு கோழியா ஒன்னு வச்சுக்க முடியல கால்நடையனே எதுவு வச்சுக்க முடியல ஆடு எல்லா க்கணு மாடு வச்சு பால் கறக்கணு இதெல்லா ஒரு ஆச இதெல்லா இந்த நகரத்துல இருக்கிறதுனால என்னால்லா எதுவுமே செய்ய முடியல
நீங்க கொஞ்சம் அவுட்ரு அது மாரி போனீங்கன்னாதா கொஞ்ச எடமு ஃப்ரீயா இருக்கு நமக்கு எதோ இது மாரி ஆடு மாடெலா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சொ நல்லா வசதியா இருக்கு நம்ம டவுன்ல இருக்கறதுனால கொஞ்ச செரமமாதா இரு க்கு அப்ப நானே வந்து என்ன பண்ணேன்னா ம் கோழி வந்து ஒரு நா ப்பது கோழி போல வளத்தே ஆ நல்லா வந்துச்சு திடீர்னு ஒரு நோய் வந்ததுனா ல எல்லாமே செத்து போயிட்டு வரிசையா செத் து போயிட்டு அப்புறோ பாதி சாகற அது சாகும்போது அப்புறோ என்னா பண்றதுன்னு சொல்லிட்டு நா எல்லாத்தையுமே வித்துட்டே
ம்
சரி வராதுன்னு ஏன்னா அது நமக்கு குடுக்குற முட்டைகளும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு ஆ நாட்டு முட்டைங்கறது நம்ம நாங்க சாப் நாங்க அதிகோ சாப்ட மாட்டோ பெருசா ஆனா நாட்டு முட்டைய வந்து எங்க வீட்ல வைக்குது அப்டிங்கறதுனால வந்து அ தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த நா ட்டு முட்டைக்காக அந்த மாரி நல்லா வியாபாரமு நல்லா போனுச்சு எங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆனுச்சு அந்த பணோ நமக்கு ஒரு அவசரத் துக்கு ஒரு காய்கறி வாங்கறதா இருக்கட்டு இல்ல மத்த ஏதோ ஒரு செலவினங்களா இருக்கட்டு அதுக்கு வந்து நம்பக்கு அந்த சின்ன சின்ன அமௌண்டுங்கறது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு ஆனா வந்து இந்த நோய் ஆனா ஒரு நோய் ஒரு கோழிக்கு வந்து ஒரு நோய் வந்துட் ன்னா அதுதா பிரச்சன அந்த நோய் வந்து எல்லா கோழிக்கு வரிசையா வந்துரு அத நம்ம க கட்டுப்படுத் தவே முடியாது நம்ப ஒரு கோழிக்கு வந்துட்னாலே அது முடிஞ்சுட்டுன்னு அர் த்தோ அது நம்ம ம் முடியாது அது மாரிதா என்னுடைய கோழிகளுக்கு ஆனுச்சு நாங்க எவ்ளோ மருந்தெல்லா குடுத்து பாத்தோ சரி பண்ண முடியல உடனே எல்லா கோழியு நா வந்து விக்கிற மாரி ஆயிடுச்சு
ம் கண்டிப்பா இங்கயு பாத்தீங்கன்னா அதே பிரச்சனதா ஏன்னா நம்ம கோழி வச்சிருந்தா நீங்க சொன்னது மெயினா வந்து சுத்தமா வச்சுக்கணு டெய்லி அத கூட்டணு அத எடுக்கணு அப்டி இருக்கணு ஆனா சில பேர் எப்டி மா தோழி இந்த மாரி தொழில் செய்றேங்கற பேர்ல எப்பிடி செய்யறாங்கன்னா பக்கத்து வீட்ல வந்து ஒரு கூண்டுல வச்சிருக்காங்க அத கிளீன் பண்ணவே மாட் டாங்க அப்பிடியே அந்த இது இருக்கு செல்லு பிடிச்சி போகு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோழி செத்து போகு திடீர்னு அதில வர்ற முட்டைகள வந்து அது அது வந்து நோயோட இருக்கு அதுல விட்ற முட்டைகளையு சேல்ஸ் பண்ணுவாங்க அத சாப்படும் போது என்ன பண்ணு ஆ எதுர்ல சாப்படறவங்களுக்கு அவங்களுக்கு எதாவது விளைவு எதாவது இருக்கு அதனால பாத்துட்டு நம்மளால சுத்தமா வச்சுக்க முடில கொண்ட இந்தி இந்த கவுச்சு வாடைக்கி பாத்தீங்கன்னா பூச்சி பொட்டு அந்த ஊர்வன எல்லா நெறைய வரு தோழி பாம்பெல்லா
கண்டிப்பா இந்த வா இந்த ஆ கவுச்சு வாடைக்கு வந்து பாம்புகளு நெறைய வரு ரெண்டாவது என்னன்னா இப்போ அது சுத்தமா வச்சுக்கலைனாலே அந்த நோய் வந்து கண்டிப்பா நம்பள தாக்குறதுக்கு அதிகோ வாய்ப்பிருக்கு நமக்கு கண்டிப்பா வ எ தோ ஒரு நோய்ங்கிறது கண்டிப்பா வந்துடு ஏன்னா அது சுத்தமா இருந்தாதான அப்ப நமக்கு அந்த எதுவு நமக்கு அண்டாம இருக்கு இப்ப அங்கயே சுத்தோ இல்லங்கும் போது நம்ப கோழிய தெனமு இது பண்ணி கொண்டு வந்த அடைல வ வக்கிறோ அந்த கூண்டுல அனுப்பி விடுறோ அந்த எடத்துக்கு நம்ப போயி ட்டு வரோ அந்த அப்டி இருக்கும் போது அதோட அந்த கிருமிகள் பாக்டீரியாக்கள் வந்து நம்ம ஒடம்புக்கு கண்டிப்பா தாக்கு
ம் கண்டிப்பா அதனால வந்து அ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கோழியே எங்க அம்மா வந்து ஒவ்வொரு தரையு அடவு வைக்கு போது இந்த கோழிய வந்து அடுத்த தலைமுறைகளா கோழிய வச்சிக்க மாட்டாங்க இந்த கோழின்னா அந்த கோழிய தலைமுறையா வச்ச முட்ட வச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கோழி செலது வந்து வந்து நல்லா குஞ் ச வந்து காப் பாத்துன்னு சொல்லுவாங்க அதனால வந்துன்னா அந்த அது து ஒரு தடவ அடவு வச்சிடாங்க அந்த கோழிய திரும்ப வச்சிக்க மாட்டாங்க அந்த ஒரு வருஷத்தில அடுத்த கோழிய மாத்திடுவாங்க ன்னா அதுக்குள்ள நோய்களோ இல்ல இந்த வ குஞ்சுகள பராமரிச்சிட்டு அத அதே எடத்துல ஒரு எப்பிடி சொன்னனா ஒரு சொகுசான எடத்லே இருந்துருவங்க இல்ல அது மாரி கோழிய மட்டு தக் க்கவச்சிக மாட்டாங்க நல்ல கோழி அப்பிடின் அட வக்கிறதுகா நல்லா உடுதுங்கன்னா எங்க அம்மா வந்து அப்ப அப்ப கோழிய மாத்திருவாங்க அட வச்சுட்டு வித்துருவாங்க இல்லனா யாரு விருந்தாளி யாரு வந்தாங்னா அடிச்சிருவாங்க நாட்டுக்கோழிய முட்டவுற வரைக்கு வச்சிகிட்டு ஆ குஞ்சி பறிக் த்துக் அப்புறோ ஒரு தட்டு வித்துருவாங்க சில பேர் குஞ்சி பொரிசாலே என்ன பண்ணுவாங்க அந்த தாய்கோழிய திரும்பவு அத வச்சிக்கிட்டே இருப்பாங்க வயது ஆகியிட்டே இருக்கு கோழியு முத்திரு ஒரு அளவுக்கு மேல அது மாரியாவு யூஸ் பண்ணமாட்டாங்க எங்க அம்மா கண்டிப்பா அதனால பத் ஏனா அந் முட் ட்ட எங்க வீட்ல முட்ட கடைகுது அதுனால நாட்டு முட்ட நா கடையிலல்லா வாங்கமாட்டே என்னோட கொழந்தங்களுக்கு வீட்லதே வரு அது எங்க அம்மா சுத்தமா வச்சிர்க்கனால அந்த நாட்டு முட்டையில வாங்குவே இப்ப வெளியில வாங்னா கா தோழி ஒரு நாட்டு முட்ட வந்து பாத்தீங்னா பதினஞ்சிரூவா விக்கிது பத்துரூவா விக்கிது செல எடத்துல வந்து இந்த காப்பி த்தூள போட்டு கலர மட்டு இது பண்ணி முட்டய ஏமாத்தி கொண்டாந்து விக்கிறாங்க தோழி அது ரெண்டு மூணு தடவ வாங்கி நானே வந்து சாப்டுடே ம் அ துவ பாக்க போனா அப்பதா தெரியிது இந்த மாரி ஏமாற்று வேலைகளு இருக்கு இந்த நாட்டு முட்டயில அது நாட்டு முட்டயா என்னனு எனக்கு தெரியா இல்ல நம்ம வீட்ல குடுத்து அம்மா கு த்தா இத நாட்டு முட்டனு தெரியு வெளில வாங்கி சாப்புடு போது அது நாட்டு முட்டயா என்னனு கஃன்பாமா நமக்கு தெரியாதுல்ல
சப்பா அது வந்து அதுதா என்ன பண்றாங்கன்னா இப்ப எங்க வீட் ட்டுகு அருகிலேயே வந்து ரெகுலரா வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி வித்துக்கிட்ருப்பாங்க பாத்தா அது ஆனா நாட்டுக்கோழி முட் ட்டையா இருக்காது இந்த தே தேநீர் பவுட்ர் இருக்கு இல்லையா தேநீர் தூள் அந்த தூள வந்து நல்லா கொதிக்க வச்சி அத ஆற வச்சிருவாங்க ஆற வச்சிட்டு அதுல எல்லாத்தியுமே அத வடிகட் ட்டி எடுத்துட்டு அந்த தண்ணில நெனச்சி நெனச்சி காய வச்சிருவாங்க காய வச்சிட்டு அந்த முட்டய வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க அத பாத்தீங்னா இப்ப நாட்டுக்கோழி முட்டை மேரியே இருக்கு இன்னக் இன்னகி வரயு மக்கள் வாங்கிட்டு போயிட்டுதா இருக்காங்க
கண்டிப்பா நானே ஏமாந்து வாங்ன ஒரு பாட்டி கொண்டாந்து மெனக்கட்டு என்ன பண்ணாங்க நூறு முட்ட கொண்டு வந்துட்டு காலையில வந்தாங்னா அர மணி நேரத்ல வித்துட்டுபோய்டுவாங்க எட் ரூவாக்கு வாங்ன அவங்கிட்ட நாட்டு முட்ட அதுக்கப்புறோ பத்து ரூவா இருந்துச்சி இப்ப பதினஞ்சு ரூவா விக்கிது வீடு தேடி ஒரு பொருள் நல்ல பொருல நம்ம தேடி வாங்க போறது வீடு தேடி ஒரு பொருள் கிடைக்குதுனா அது வந்து அ உண்யே வந்து தரமா இருக்குமா தோழி நம்மள தேடி கொண்டது வீட்லே கொண்டாந்து குடுக்குறாங்கள தரமா இருக்மா நம்பலாமா
என்ன பொருள் அது
அதா அந்த நாட்டு முட்டய நா உங்கள்ட சொல்றே
அது வந்து சில பேர் வயசானவங்க வீட்ல உள்ளத கொண்டாந்து வைப்பாங்க அத நம்ப பாத்துதா வாங்கணு ல்லாமே சொல்ல முடியாது இப் இப்ப ஏனா இப்ப இருக்ற காலகட்டத்துல இப்போ நம்ம ஊர்லயே சேரி அங்கங்க வந்து டெம்போ போட்டு நாட் ட் கோழி முப்பது முட்ட வந்து நூத்தி இருபது ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க அது எல்லா மே என்ன நா நீங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு நீங்க சமைக்கலான் பாத் ன்னா சமைக்க முடியாது எல்லாமே அழுகற ஸ்டேஜ்ல உள்ள முட்டைகள் நாமக்கல்ல இருந்து பொந்த அழுகற ஸ்டேஜ்ல உள்ள முட்டை கள் வீணா போன முட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா எ ஒதுக்கி வச்சிருப் வைப்பாங்க இல்லையா இல்லனா நாளை இன்னு ஒரு ரெண்டு நாள் இதுல அழகிடும் ரொம்ப நாளா ஸ்டாக் இருந்த முட்டைகள்னு சொல்லி வச்சிரு ப்பாங்க அத தா கொண்டு வந்து நம் நம்ப இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் ட்லையு வித்துட்டு இருக்காங்க அதையும் மக்கள் வாங்கிட்டு போறாங்க ஆனா அத கண்டிப்பா வாங்கவே கூடாது ஏனா முப்பது முட்டை நூத்தி இருவது ரூபாய்க்கு கொடுக்கிறாங்க போது கண்டிப்பா நம்ம அத யோசன பண்ணனு இந்த ரேட்டுக்கு வந்து இந்த முட்டை வராது அப்படின்டு அப்போது வா வராதுன்னா அப்ப வாங்குறோம்னா அது கண்டிப்பா நமக்கு ஆபத்துதா அப்படி நம்ம முட்டையே வாங்கினாலு அத நம்ம தண்ணியில போட்டு பார்த்து அது நல்ல முட்டையான்னு பாத்துட்டு அங்கேயே செக் பண்ணி பாத்துட்டுதா வாங்குறதா நல்லது
நீங்க சொல்றது சேரிதா தோழி ஏன்னா எங்க ஊர் பகுதியிலுமே வந்து முப்பது முட்டை வந்து நூத்தி இருபது ரூவாக்கு வித்துசு இப்ப நூத்தி முப்பது ரூவாக்கு விக்கிது எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுதா இருக்காங்க ஆ மக்கள் வந்து ஒரு பொருள் வந்து அதோட விலை வந்து கம்மையா இருந்தாலு வாங்க ரெடியா இருக்கு விலை அ அதிகமா இருந்தா விலை அதிகமா இருக்க நம்ம வாங்கி சாப்பிடக்க கூடாதுங்கிறது இப்ப இதுல எது தரனு தோழி கண்டுபிடிப்பாங்க மக்கள் மக்களுக்கு வந்து விலையோட அளவுதா நிர்ணயிக்க பண்றதும் அ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாரி செலவுகள் பண்றாங்க தவற தரமான பொருள் எப்படி தோழி அத வந்து கணிப்பாங்க மக்கள்
கண்டிப்பா வந்து விலை கம்மியா இருக்கணு வாங்கிடக் கூடாது விலை அதிகமா இருக்கணு வாங்க கூடாது அதுதா என்னுடைய கருத்து என்னன்னா காய்கறி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நல்லா ஏசியில வச்சிருப்பாங்க அதோட ரேட்டு அதிகமா இருக்கு அதுக்குன்னு நம்ம அங்க போய் வாங்கினாதா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு நாட்டு காய்கறிகளா இருக்கு அத வாங்கினோம்னா இன்னொரு ஆரோக்கிய நமக்கு அப்படி பாக்கும்போது இது விலை கம்மி தா இருந்தாலு நம்ம இந்த இத தேடி தானே நம்ம போறோ அப்படி பாார்க்கபோது நம்ம எல்லாமே தரத்த நோக்கிதா நம்ம போகணுமே தவிர அந்த விலையை நோக்கி நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாது
கண்டிப்பா தோழி நம்ம அடுத்த பதிவுல எத இத பத்தி பேசலா
ஆ நன்றி தோழி
ஆஹ